தோழி வணக்கம்.
நல்லாருக்கீங்களா?
ஆ, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
ஆ, நானும் நல்லா இருக்கேன் தோழி. ஆ என்ன சமையலு சாப்ட்டீங்களா?
ஆ, இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு மேரேஜ் வீடு அங்கதான் சாப் ட்டோம். சாப்பிட்டுட்டு வந்துதான் இருக்கும். நீங்க சாப்ட்டீங்களா?
ஆ, சாப்ட்டேன் தோழி. இப்பதான் சாப்ட்டே என்ன பங்க்ஷன் வீட்ல என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு? என்ன சாப்ட்டீங்க?
அங்க வந்து என்ன நெய்ச்சோறு மட்டன் கொழம்பு, சாம்பார், தால்சா அதுதான் சாப்ட்டேன். ஆல்ரெடி இப்போ பக்ரீத் முடிஞ்சதுல இருந்து நாலு நாளாவே மட்டன் அதுலதான் போயிட்டு இருக்குது. ஆமா, நாளைக்குதான் ஏதா செரி, வெஜ் சமைக்கலாம்னு ப்ளான் போட்ருக்கேன். நாலு நாளா வந்து ஃபுல்லா நான்வெஜ்ஜா சாப்ட்டதுனால?
ம்
ஆ ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நாளைக்கு ஏதாச்சும் கூட்டு, பொரியல், ரசம் அந்த மாரி வச்சு சாப்டணும்.
ஓ ஓகே தோழி, ஓகே தோழி அ, நாங்க நாங்க இங்க என்ன சாப்ட் சாப்ட்டோம் அப்டின்னா சாதம் ரசம் ஆ அதுக்கப் புறம், சிக்கன் கிரேவி மாரி பண்ணேன்.
ஓ சூப்பர் ம்
அதுக்கப்புறம் முட்டே அவிச்சுட்டேன். முட்டைய வந்துட்டு அவிச்சுட்டேன்.
ஓகே ஓகே சிக்கன் கிரேவிக்கு மேல முட்டையா? ரெண்டுமே சாப்டுவீங்களா அப்டி சிக்கன் தனியா, முட்ட தனியா சேத்து
புரில.
இல்ல சிக்கனும் முட்டையுமே சேத்து சாப்டுவீங்களானுன இப்ப எங்க வீட்ல வந்து சிக்கன் கிரேவி வச்சோம்னா அது மட்டும் தான் சாப்டுவோம் முட்டை எடுத்துக் க மாட்டோம் அதுக்கு கேக்கு
இல்ல இல்ல நாங்க சாப்டுவோம். ஒன்னும் இது இல்ல.
ஆ, அததான் கேக்குறேன். ஆனா வந்து எங்க வீட்ல இந்த பிரியாணி அந்த மாரி வச்சேன்னா முட்டை அவிப்பாங்க. ஏன்னா வந்து அதுல உள்ள கறி வந்து கொஞ்சம் சாப்ட மாட்டாங்க பசங்க. அப்டிங்கிறதுனால மு முட்டைய அவுச்சு குடு. தர்றது. பட் சிக்கன் கிரேவி அந்த மாரி வச்சா அதுவே போதும். அதை வச்சே குடுத்துருவேன்.
ஓ, ஓகே ஓகே அது என்னன்ன? இப்ப எங்க வீட்ல அது ஒரு பழக்கம். இருக்குது ஏதாவது அசைவம் சமைச்சோம் அப்டின்னா? ஆ, அதுக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு சேத்துக்குவோம் தோழி. ம் அப்றம் சொல்லுங்க. என்ன வேற, என்ன தலைப்பு ரிலேட்டடா நம்ம பேசுவோம்.
தேவி எப்டி
ம் ம் சொல்லுங்க தோ தோழி தொடந்து பேசுவோம் தோழி எங்க பேசுறது கேக்குதா தோழி தோழி கேக்குதா அ இப்பதான் தோழி கேக்குது இவ்ளோன்னேர எங்க போனீங்க
இல்ல இல்ல நான் பேசிட்தான் இருக்கேன் ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கலையோ என்னமோ
நல்ல வேல தோழி நா நல்ல வேலை கட் பண்ணல
அ அதுதான் அதுதான் அதான் எது ரிலேட்டடா பேசலாம் சொல்லுங்களேன் எந்த டாபிக் ரிலேட்டடா
ஓ ஓகே ஓகே அ தலைப்பு பாத்தீங்க அப்டினா நம்ம ம் மொபைல் போன் பத்தியே பேசுவோம் இப்போ மொபைல் போன் இல்லாம அந்த யூஸ் இல்லாம உங்களால இருக்க முடிமா
அ கண்டிப்பா இருக்க முடியாது சிஸ்
எதுனால
எதுனால அப்டின்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல இருக்காங்க அப்படிங்கும் போது நான் தூங்கி எஞ்ச எஞ்சவுனே காலையில அவங்க மெசேஜ் வந்திருக்கு க்க அப்டின்னு தான் பாப்பேன் அப்டிங்கும்போது அவங்க அந்த அவங்க வந்து நல்லா இருக்காங்க நல்ல மொறையா இருக்காங்க நல்லபடியா இருக்காங்க நம்ம அந்த மெசேஜ் வச்சுதா தெரிஞ்சுக்கவே முடியுது
ம்
என்ன சொல்றது இப்ப வந்து அவங்க காலையில எஞ்சி குட் மார்னிங் நா வேலைக்கு கெளம்பிட்டேன் அப்டின்னு சொல்லி மெசேஜ் போட்ட தா அந்த நாளே எனக்கு ஓடும் சோ அப்டி தூங்கு போது மொபைல் இல்ல மொபைல் இல்லன்னு இல்ல மொபைல் இன்டர்நெட் இல்லைனாலே என்னால இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம்
ஓ ஓகே ஓகே
ஆமா ஆமா ம் அதனால வந்து ஒரு நாளு மொபைல் இல்லாம எங்க எங்க சைடு தான் இன்டர்நெட் வந்து சரியா கெடைக்கல ஒரு ஒ புல்லாவே சட்டவுன் பண்ணிட்டாங்க காலையில இருந்து ஒரு ஈவினிங் எய் ஈவி்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரய சடவுன் பண்ணதுல இருந்து மொபைல் நெட்டு இல்லாம அப்டியே பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆயிடுச்சு சிஸ் அய்யய்யோ என்னடா இது மெசேஜும் பண்ண முடியல அவங்களும் எங் ஏன்ட்ட பேச முடியல நானும் அவங்கள்ட பேச முடியல பசங்களுக்கும் இந்த சாப்பாடு குடுக்கும்போது கொஞ்சம் போன் குடுப்பேன் அவங்களுக்கும் குடுக்க முடியல அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு சிஸ்
ம்
சோ கண்டிப்பா இருக்க முடியாதுங்கறது‌ தா என்னுடைய பதில்
ஒ ஓகே கே ம் ஓகே ஓகே தோழி என்ன பொறுத்த வரையும் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றோம்
அ
அதனால சரி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நெட் இது பண்றது
ஓகே ஒகே
ம் அதனால அதுக்காக நெட்டு பாப்பேன் மத்தபடி அந்த அளவுக்கு ம் என்ன சொல்றது அந்த அளவுக்கு செல்ல மூழ்கிறது அந்த மாதிரி எல்லா கெடையவே இல்ல
இல்ல இல்ல ஓகே ஓகே அ எனக்குமே வந்து வேல் போன்ல பாக்கணும் ரீல்ஸ் பாக்கணும் அந்த யூடியூப் பாத்துக்கணும் அந்த மாதிரி இன்டரஸ்ட் இல்ல அதான் நா சொன்னேன்ல என் வீட்டுக்காரு வந்து ஃபாரின்ல இருக்காங்க அவங்கள்ட பேசணு சோ அப்டிங்க போது கண்டிப்பா வந்து எனக்கு மொபைல் இருந்தாகு ப என்ன சொல்றீங்க சிஸ் முன்னாளி காலத்துலல்லா வந்து ஆமா முன்னாடி காலத்துலலா வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க அந்த லெட்டர் வந்து சேர்றதுக்கே ஒரு ஒருமா ஒரு வாரம் ரெண்டு வாரம்
ம் ம்
அந்த மாதிரிலா இப்ப நம்மளால இருக்க முடியு எங்க வீட்டுக்கார் அததா சொல்லுவாரு நா அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா அப்டின்னா நா வந்து என்னடா இது மெசேஜ்ஜே பண்ணலியே திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பே என்னாச்சு என்னாச்சு என்ன எங்க போனீங்க எங்க போனீங்கட்டு அப்ப அதா என் வீட்டுக்கார சொல்லுவாரு நீளா அப்ப அந்த காலத்து ல இருந்துதா என்ன பண்ணிர்ப்ப அப்பம்ல்லாம் ஒன்னும் கடையாது ஒன்லி லெட்டர் தா நா நல்லாருகேன் நீ நல்லாருக்கயானு சொல்லி இங்கந்து லெட்டர் வரும் அது போய் சேரவே ஒன் வீக் ஆகும் திரும்ப அங்க அவங்க பதில் எழுத்து அனுப்புவாங்க அது வந்து சேர ஒன் வீக் இப்டிதா இருந்தது அப்போ அப்டி அப்டி சொன்னாங்க அப்போ நா சொன்ன அப்போ அந்த காலத்துல நம்ம இருந்தோம்னா அப்டி பழகிருப்போ ஆனா இந்த காலத்துல இப்டி பழகியாச்சு இப்டி பழகனதுக்கப்புறம் திரும்பவும் அந்த காலத்துக்கு போக முடியுமா சொல்லுங்க சிஸ் கண்டிப்பா இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து இது நம்ளுக்கு தெரியாம ஒபேல்ன்னு இல்ல நம்ம மொபேல்ல பேசல வைக்கல அப்டின்னா நம்ம அந்த காலத்திலய அப்டி கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த லெ ல போடுறது லெட்ரு அனுப்பறது அப்டின்ட்டு காத்து சவுண்டு கேக்குது சிஸ்
வீட்டுக்குள்ள டவரே இருக்காது சிஸ் அதனாலதா வேற வழி இல்லாம வெளில உக்காந்துருக்கே
ஓகே ஓகே இதுதா கொஞ்ச ப்ராப்ளம் ஓகே சிஸ் ஓகே சிஸ் கொஞ்ச ஏர் சவுண்ட் அதிகமா கேக்குது ஆ சரி அதுதா அதனால வந்து மொபைல் இல்லாம கொஞ்ச கஷ்டதா ஆனா வந்து பசங்களுக்கு கொஞ்ச வந்து கண்ட்ரோல் பண்ணலா
பசங்க கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அவங்க மொபைல் இல்லாம இருக்க மாட்டேங்கறாங்களே
அதேதா இப்ப வந்து எ பசங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்கும்போது செல்லு வேணும் எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு மொபைல் நா வச்சிருக் க்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஃபோன் குடுக்கணு அதுல ஒரு ஃபோன் மொபைல் ஆஃப் ஆயிடுச்சோ இல்ல சார்ஜ் இல்லனாலோ அழுக ஆரம்பிச்சுருவாங்க ஒரு மொ பைல் வெச்சு ரெண்டு பேரும் பாக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் சண்ட போடுவாங்க அதனாலே வந்து எ ப்போமே வந்து சாப்பாடு குடுக்கற டயத்துல ரெண்டு சார்ஜருமே வந்து ரெண்டு மொபைலுமே சார்ஜ் ஃபில் பண்ணி வச்சிரு அதே மாரி வெளிய எங்க போனாலும் சரி அந்த ரெண்டு மொபைலோடே சுத்துறது எல்லாருமே கேப்பாங்க என்னமா இது ரெண்டு மொபைலு அப்டிம்பாங்க நா சொல்லுவே ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அதனால ரெண்டு மொபைல்
ம்
அப்டின்னு சொல்லிட்டு முடிச்சறது
ஓ
அப்படிதா போய்க்கிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து குடுக்கறது வந்து குடுக்காம இருக்கறது வந்து ரொம்ப கஷ்ட ம்தா இப்ப நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்கோ அப்டின்னா வெளயாடுவாங்க அந்த மாரி தெர்ல விட்டா வெளயாடுவாங்க இப்ப நம்ம ஒரு எடத்துக்கு போறோ ஒரு பங்ஷன் வீட்டுக்கு போறோ நம்ம கொஞ்ச பிஸியா இருப்போ அங்க அந்த டயத்துல அது தெரியாத எடங்கும் போது அங்க நின்னுட்டு அவங்க வந்து எங்க போவாங்கன் நம்மளுக்கு தெரியாது அவங்க பின்னால நிக்க முடியாது
அ
அதுலயு பெண் குழந்தைகளையாவது ஒரு வகையில சேத்துக்கலா சொன்னா அத எப்டி சொன்னா அமைதியாயிடுவாங்க எ பசங்க இருக்காங்க தெரிமா ரொம்ப சேட்ட எல்லாருமே சொல்லுவாங்க கடுமையான சேட்டயிலோ கடுமையான சேட்டயிலோ எப்டி சமாளிக்கிறேன்ட்டு என்ன செய்ய கஷ்டந்தா அப்டியே சமாளிக்கிறே அப்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பே அப்டிதா போயி கிட்ருக்கு ம் உங்க பசங்க எப்டி செல் பாப்பாங்களா மொபைலு
எனக்கு இப்ப ஒரு கொழந்த ரெண்டு வயசு ஆகுது ஆனா பாக்குது
ஆ அது செரி ரெண்டு வயசு கொழந்தையே பாக்குறாளா
ஆமா பையன் தா பாக்குற அப்புற நாங்க அந்த அளவுக்கு குடுக்க கூடாதுனு கொஞ்ச அவாய்ட் பண்ணி பண்ணிதா வைக்கிறோ
ஆ
இருந்தாலு கொஞ்ச நேரோ பாக்கலேனா அவனாலயே இருக்க முடியாது அந்த மாசானு ஒண்ணு இருக்கு
ம் ம் ஆமா ஆமா மாஷாபியர் அதேதா அதேதா ஆ ஏம் பசங்களு பாப் பாங்க ம் அது நம்மளே உக்காந்து பா க்கலா நல்லா இருக்கு நானு ஏ பசங்களுக்கு வந்து டி வி ல போட்டு விடுவே டி வி ல வந்து மொபைல் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி டி வி ல போட்டு விடுவேனா நல்ல பாப்பாங்க நல்லா இருக்கு நானும் உக்காந்து பாப்ப அந்த பொண்ணு நல்லா கியூட்டா இருப்பா
ஆமா இந்தா இப்ப கூட ஓடிக்கிட்டுதா இருக்கு கரெக்டா இப்ப சனிக்கு சனிஞாயர்ல பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு போட்டு அஞ்சு மணிக்கு முடிப்பாங்க
அ ஓகே ஓகே அந்த நிக் சேனல்ல ன
அ நிக்குதா இப்ப எல்லாருமே அந்த கோல அந்த கார்ட்டூனுகு கொஞ்ச பாக்க ஆரம்பிச்டாங்க எல்லாருமே
ஆமா எங்க வீட்ல வந்து யூடியூப் இருக்கறதுனால நம்ம போயி சர்ச்ல எப்போவு போட்டாலுமே வந்துடு மாஷா பியர் அப்டிங்கறதுனால அவுங்க எப்பவேனாலு பாத்துருப்பாங்க அதுதா இப் இப்ப அந்த ட்ரெஸ் எல்லா கூட இப்ப நெறைய வந்துருச்சு தெரியுமா அந்த மாஷாவ போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நெறையா பேர் போட்டுருக்காங்க அது நெறைய பேர் அவுங்க பொண்ணுக்குல்லா போட்டு ஏ ஃப்ரெண்டு அவுங் பொண்ணுக்குலா போட்டு தா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுருந்தா க்யூட்டா இருந்துச்சு ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கா அதுதா அந்த ஒரு மாதிரி டார்க் பிங்க் ஒயிட் அந்த தலையில அந்த இது இது கெட்டுறோம்ல அந்த இது அதெல்லாம் போட்டு இப்ப வந்துருக்கு க்யூட்டா தா இருக்குது
இது முடிவடைஞ்சிருச்சு நன்றி தோழி நீங்களே
ஆமா சிஸ் ஆ ஓகே தோழி ஓகே தோழி நன்றி